சொண்ண அதான் இப்போ ஒர்க்க பொறுத்த வரைக்கும் ச்சு இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் ஆஹ் என்ன சொல்லிட்டு இந்த மறந்துச்சனே அதுக்குல
என்ன ப்ரோ
பேசிட்டு ஏதோ பேசிட்டு இருந்த தக்குன்னு என்ன டாபிக்ல இந்த
ப்ரோ சவுண்ட உள்ள போயிருக்கு கம்மியா கேக்குது
அதா என்ன பேசிட்டு இருந்தோ அ ஒர்க் அது ரிலேடடா அ ஆமா ச்சு ஹாண்ட் ஓவர் அதா நம்ம வந்து என்ன என் எப்போவுமே வந்து ரெகுகரா வந்து இந்த இதுல வந்து எப்பவுமே அங்க ஒர்க் பண்ணாலும் செரி இங்க ஒர்க் பண்ணாலும் இப்ப ஒரு மீட்டிங் நடக்கும் ஏன்னா கிளென்ட் ட்டு வந்து நம்ம நம்மளோட கிளைண்டட் ஃபாரின்லயும் இருப்பாங்க கிளைண்டட் மீன்ஸ் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் டுமே ஃபாரின்ல இருப்பாங்க ச்சு அப்ரோட்ல அங்க இருந்து இங்க நம்ம என்ன பண்றோண்டு அவங்களுக் ஒரு அப்டேட் கொடுக்கிறதுக்கு எப்பவுமே வந்து ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும்
ஓகே உங்களுக்கு இப்ப உங்களுக்கு இப்ப அந்த மாரிமே ஒன் அவர் மீட்டிங்ல இருக்குமா
எங்க எனக்கு வந்து ஃப்ரைடே மட்டும் தான் ஏன்னா நம்ம வந்து ஷிஃப்ட் ஷிஃப்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுறோம் இல்லயா நா அவங்க பண்ணுற மீட் டைம் வந்து ஈவினிங் அஞ்சு மணி ஏழு மணி நம்ம இந்தியன் டைமுகு அந்த டைம் நம்ம வந்து ஷிஃப்ட்ல இருந்தா ஷிஃப்ட் ஆமா ஷிஃப்ட்ல இருந்தா பரவாயில்ல ஷிஃப்ட்ல இல்லாததுனால நம்ம அட்டன் பண்ண முடியாது அதனால பெசிக்கா வந்து ஃப்ரைடே ஈவினி்ங் வந்து எல்லாருமே எந்த ஷிஃப்ட்ல இருந்தாலும் பரவால இந்த ஒன் அவர் வந்து நம்ம எக்ஸ்ராவா மீ்ட் பா ஹா ஒர்க் பண்ண ஆகணும் ஆமா ஸோ அந்த டைம்ல வந்து கிளைண்ட்டு வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம என்ன அப்டேட்ல இருக்கோ என்ன அ ஸ்டேஜ்ல இருக்கும்ன்றத வந்து நம்மக்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறமா நம்மளோட ஒர்க்கில என்ன அவா ரிவ்யூஸ் பாத்துட்டு என்னென்ன த எரஸ்எதுன்னு இருக்கா இல்ல எது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு கிளைண்டடோடவே உக்காந்து அவங்க வந்து அஹ் இது பண்ணுவாங்க பிளான் பண்ணுவாங்க ஐ மீன் உட்க்காந்துனா ஆ கிளைண்ட் ன்வே அவுங்களோட இ லொக்கேஷன்ல இந்து நம்ளோட மீட்டிங்ல அட்டென் ஜாயின் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் சோ இந்த மாரி இஸ்சூஸ் து எல்லாத்தியு அவுங்க அந்து அந்த மீட் சொல்லிப்பாங்க இன்கேஸ் நமக்கு எதான ஒரு கொரிஸ் இரு கே இதெல்லா மா இது இது ப இந்த மாரி இஷ்யூஸ் நடந்ச்சி எங்க ஷிஃப்ட்ல பட் அதுக்கு ஏதோ ஒரு இ டூர் ஆ ரிப்போர்ட் என்னுக்கு பண்ண முடில இல்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் எதும் வரலனா சொல்லணு எல்லா நம்ப சொல்லாம் உட்டும்னா அதுக்கான வே இது வந்து கெடைக்காது கடசில பிளேம் வந்து நம்ம மேல நீங்க பண்ணவில்ல உங்க டீம் யாரோ பண்லனு வந்துரோ அதனால
ஓகே ஓகே அனந்த் பரவால பரவால ப்ரோ சேரி சேரி இப்ப நீ உங்குளுக்கு ஃப்ரீடே வ ஏ எல்லா திம்ம அட்டென் பண்ணிதா ஆவனு
ஆமா அந்த ஃப்ரீடே வந்து ஐ மீன் சம்டைம்ஸ் வஞ்சு அவுங் சொல்லுவாங்க டேட்டு பட் ரெகுலரா வந்து என்னா ஆகுனா ஆ ஏழுமி ஏ அஞ்சு டூ ஆ ஏழ்ட்ர ஏழு மணி வெரிக்கோ அது ஒரு டைம்தா அவுங்க ஸ்டார்ட் பண்ணி உள்ள எல்லாரோ வரணு ப்டே அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் ஆனா எல்லா வாரத்துக்கு அஞ்சே மு காயிடோ எல்லாரோ வந்து ஜாயின் பண்ண அங்கிந்து ஆறு ஆமா எல்லாரோ வந்தாதா ஏனா சும்மா திருப்பி தீர்பி பாரி ப பாதியே வராதுல இன்கேஸ் அவுங்க வர்லனா அவுங்க ஆ சொல்லிடுவாங்க லீவ்ஸ் லிட்வாங்க ச்ச சம் ஸ் சோ இதெல்லா நடக்கு ஒவ்வொரு குவிக்கு நம்ம என்ன பண்றோமோ பண்ண எல்லாத்துக்கு அப்டே் கொடுக்கணு இன கேஸ் இந்த ஒர்க் இந்த வீக் எந்த ஒர்க்கு நம்ம பண்ணல பெரிய இஷயூஸ் வரலன்னா கூட நம்ம சொல்லணு ஏ வரலன்ற அதுக்கு ரீசன் இருக்கணு
ரீசன் சொல்லிதா ஆகணு
ஆமா ஏனா இப்போ ப்ராப்ளம் வர்றது வருதுன்ற சொல்ற போ நம அத வந்து பைண்ட் அவு் பண்றோ எதனால வருது துனு அதே மாரி ப்ராப்ளம் ஏ வரலன்றதுக்கு நம்ப ரீசன் சொல்லணு ஓகே இந்த நம்ம பண்ண லாஸ்ட் ஆமா லாஸ்ட் சேஞ்சஸ் நம்ப யெதோ பண்ணிரு கோ இல்லையா அதனால நம்மளுக்கு இந்த எந்த இஷூஸ் எதுவு வரல சொல்லணு நீங்க வந்து இஷயூஸ் மட்டுதா நம்ம வந்து குயரீஸ் பண்ண மாட்டாங்க இஸ்யூஸ் ஏ வரலன்றதுக் ன் நம்ம வந்து அது கான ரீசன் தெரிஞ்சிருக்கணு ஏனா எதுனால இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு
சேர் செரி ஆமா ஆமா ப்ரோ ஓகே ஓகேங் ப்ரோ இந்த மாரிதா ஜாப் போயிட்ருக்கு
ஆமா நம்ம வந்து இப்போ காலேஜ் படிக்கிறப்போ இந்த ஜாப்லா பா எப்டி யோஸ்ச்சிருப்போ டிஃப்ரெண்ட்டா படத்தில பாக்கற மாரி சும்மா இப்டி இப்டினு பட் ஆனா அதெல்லா டோட்டலவே வேற தா
கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ
உள்ள வந்து சைமல்டேன்ஸா நமக்கு கீழ நமக்கு மேலன் ஏகப்பட்ட பேர் க் பண்ணுவாங்க
அதா அதான் ப்ரோ புரியுது புரியுது இப்ப எப்டி நீங்க ஜூனியரா இல்ல சீனியர் ஆயிட்டீங்களா
இப்ப நான் வந்து இதா அதா சொல்வாங்கள அசோசியேட்
ஆஹ் செர் செரிங் ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ எப்டி ப்ரோ நீங்க காலேஜ்லாம் முடிச்சு நீங்க ஸ்டார்ட் அ அ எப்போ காலேஜ் முடிச்ச உடனே இப்போ ஜாயின் பண்டீங்களா இல்ல கொஞ்சோ லேட்டாயி ஜாயின் பண்ணிங்களா
ஆ லேட்டுனா ஒரு நா காலேஜ் முடிச்சு நா ஆமா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் நாம்ம காலஜ் எப்போ முடிச்சோ மார்ச் ஆக்சுவலா இந்த ஆப் இது மே மாசம் முடித் வச்சோ அதுக்கப்பறோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஆ எதுவுமே பண்ணல அப்ப ஜ டிசம்பர் மன்த் இதில அப்ளை பண்ணே டிசம்பர் மந்த் அப்ளை பண்ணதுக்கு இது எனக்கு மார்ச்ல வந்து
ஓ சேர் செரிக ப்ரோ நீங்க எப்படி உங்க காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வூலா நட
இல்ல ஆஃப்லைன் வெளிய அவுட் கேம்பஸ் அப்போ வந்து கேட்டாங்க நம்ளுக்கு அதெல்லா குடுத்தா வந்து நம்போ சில பேர் வந்து என்ன பண்ணோ ஐயர் ஸ்டடீஸ் பண்ணுவோ பண்ணலான்னு பிளான் பண்ணிருந்தோ எம் பி ஏ சோ அப்போ வந்து த எம் பி எ படிக்கிறவனுக்கு அது தேவயில்லல்ல அங்க அன் அஹ ஆன் கேம்பஸ் தேவையில்ல ஏன்னா வேலைக்கு போயிட்டு படிக்க முடியாது அதெல்லா ப்ராசஸ் முடியாது சோ அதான் நா வெளிய வந்து து அவுங்ளுக்கு ஒரு ஆப்ஷன் பிஸ்னஸ் பண்றவங்ளுக்கு எம் பி ஏ படிகலான் த்துனால நா அப்ப சூஸ் பண்ணல சோ அதுக்கப்றோ வந்துட்டோ வெளிய வந்து நம்ம மார்க்கெட் நம் நம்ப வெளிய வர டைம் தா அந்த கொரோனா டைம்
ஓ சேர் சேரிங் ப்ரோ எப்டி டூ தௌவ்சண்ட் ட்வொண்ட்டி ஒன்னுங்ளா இல்ல நைன்டீன்லேவா ட்வொண்ட்டியா ட்வொண்ட்டி ட்வொண்டிஒன் ஒகே ஒகே
என்னக் கொரோனா கொரோனா முடிய ஓரளவுக்கு அந்த க்யூர் ஆய் ஓரளவுக்கு வெளியே வந்துட்ருக்கோ நம்ம அந்த டைம் தா இந்த கேஸ்ஸஸ் எல்லா அந்த டைம் தா கொறஞ்சிட்டு வருது
அத்தத்தா
அதுக்கப்புறமா தா என்ன வீட்லல்லா வெளிய அனுப்ச்சாங்க இல்லன்னா எங்வீட்லயு அனுப்ச்சிருக்க மாட்டாங்க இல்லியா யார் வீட்லயு அம்ச்சிருக்க மாட்டாங்க ஆமா ட்வொண்ட்டி ட்வொண்ட்டில ட்வொண்ட்டி நைன்டின்ல லா எனக்கு கேடச்சிருந்தா புடாய் அது லட்ச ரூபாய் சேலரி இருந்தாலு வீட்லருந்து அனுப் அம்ச்சிர்க் மாட்டேங்க
கண்டிப்பா கண்டிப்பா உண்மதா அப்றோ நமக்கு சேஃப்டி தா
தெக் ஆமா சேஃப்டி நம்ம பய்ய சேஃப்டி இருக் அதுக்காக நா தூரமாலால வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கெடச்சிர்ந்தா ஓக் கேன் சொல்லிருப்பாங்க நீங்க வெ வீட்ட விட்டு பக்கத்லருக்க ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்குன்னா கூட வேணா சொல்லிருப்பாங்க அந்த த இத்லா ஏனா அந்த டைம் அந்தளவுக் இருந் சின்ன மார்க்கெட்டு ஆமா கேசஸ் வந்து ஒரு நாளிக்கு ஒன்னு ரெண்டு இருக்கு அது எவ் எ நம்ம அந்த படத் அது இப்ப கூட என்னால யோசிச் சிக் கூட பாக் முட்ல நம்ம அந்த மாரி இருந்தமா அந்த மா நா அந்த பீரியட் அந்த டொண்ட்டி வந்து அந்த மாரி இர் நைன்டின் டு டொண்ட்டி அது அந்த வர்ஷோ அப்டி இருந்ததான்றதே யோசிக்க முடில இப்ப கூட என்னால ஆமா இப்பயே பாத்திங்னா ஆறு வர்ஷோ ஆப்போது சிக்ஸ் இயர்ஸ் ஆவ்போது கொரோனா வந்து
வந்துட்டு போயி ஆமா இப்பதா மறுப்டியூ இன்னொன் எதோ கெளம்பி வந்துட்ருக்க மாரி சொல்லிட்ருக்காங் காங்க
திருப்பியூ அதா சொல்லுவாங்கள ஒரு டைம் கல்லு போட்டா திருப்பியூ அந்த கல்லு வந்து என்னதா போட்டாலூ அந்த அஃபெக்ட் இருக்காது திரும்பி கொரனா மாரி கொரன் எத்தன கொரோனா வந்தாலூ ப்ரச்சனல்ல அதுலேந்து மீண்டு வந்துருவாங்க இதுக்கு மேலே வந்து புதுசா கொரோனா கு விடப் பயங்கரமா வந்ததா
அதா ப்ரோ கொரோனா விட அதிகமா எப்டின்னா பவர்ஃபுல்லா தா இது ஏனா கொரோனா கூட ஒரு சி டீ பசன்ட்டேஜ் எல்லா பொழைச்ச மாத்ரி சொல்லிட்ருந்தாங்க ஆனா இதுல வந்து பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாத்ரிதா ஒரு வைரஸ் சொல்லிட்ருக்காங்க
இல்ல இப்போ அதேதா நம்ம அந்த காசிப் ல ஏகப்பட்ட இன்னு இதுவரைக்கு பெருசா வந்து பேசப்படல எதுவு அப்படியே எதானாந்தா நமளுக்கு தெரியு இப்போ வந்து எப்படினா நம்ம ஒரு விஷயோ வந்து காசிப்புன்றது ரொம்ப ஃலே மெதுவாக பறவி மெதுவா வரு ஆனா இப்போ கொரோனா விஷயோ எல்லா அது எப்படி ஒரே ஒரு ஒரு நாள் ஒ ஒரு நாள்தானு நெனைக்கிற எல்லா மொத்த இந்தியா வேர்ல்டு புல்லா தெரிஞ்சுருச்சு அந்த இஷ்யூவ அதுக்கான அந்த எஃபர்ட் போட்டு எல்லாத்தயு போட்டுருவங்க எல்லா சேனல் எல்லா யூடியூப் செல் எல்லா இன்பிலுன்ஸு வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க இது இம்பார்ட்டன் குடுத்து அது பண்ணாங்க அதே மார்தா இந்த மாரி எதாவது நீங்க சொன்ன மாரி அல்லா அந்தளவுக்கு பயங்கரமா வெச்சுந்தாங் இவ எல்லாத்துக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு
தெரிஞ்சிருக்கு ப்ரோ ஆனா வந்து நம்ம இந்தியக்குள்ள இன்னு வைரஸ் வந்து
இல்ல எங்க வந்தாலு நம்ம இதுக்கு அப்புறோ எல்லா வந்து நம்ம சைனாலதா வந்துரு க்கு நம்மளுக்கு வராதெல்லா இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்து சைனால சரி வேர்ல்ட்ல எங்க வந்தாலு அதுக்கான மெடிசன் டிஸ்டன்ஸே இந்தியாலதா தெரியு எல்லா கண்ட்ரியிலுமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இதுக்கு மேல்ல்லா ஏனா ஒரு கொரோனா போதும்றாங்க அதனாலதா இது வந்து என்ன ப்ராப்ளமா ஆச்சுனா கொரோனா டையத்துல அந்த பீரியடு நம்மளுக்கு வந்து கொரோனா வந்து வ டுவெண்ட்டி நைன்டீன் எயிட்டீன்லதா அபெக்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு பட் ஆனா நம்மளுக்கு என் இந்த நியூஸ் வந்து இந்த செவன்டீன் எயிட்டீன்ல வந்து அவர அளவு தெரிஞ்சு பட் ஆனா நம்ம வந்து கேர்லஸா விட்டுட்டோ ப்ச் இதெல்லா ஒன்னு ஆகாது அப்டினு மத்த கன்றியு அதேமாரி விட்டதுனாலதா பெரிய கேஷுவல்டீஸ் ஆமா அந்த நாள்தா ரொம்போ இதாயிடுச்சு
ஆமா ப்ரோ ஏனா பர்ஸ்ட் வந்து
இப்போ வந்து அது மாரி விட மாட்டாங்க எங்க எதாவது ஒரு எடத்துல வந்து உண்மையா அந்த அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகறதுக்கு ரீசன் இருக்கு அப்படினு தெரிஞ்சா போது எல்லா கண்றியு ஒக்காந்து அதுக்கான அடுத்த மெடிசன் கண்டு புடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு மேலல்லாம் அது
ஏன்னா போன டைம் ச் ஏன்னா எவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வந்தா இந்த மாரி இருக்கும் நம்ம இந்த மாரிலாம் பண் ணணும் அப்டிங்கறது ஆஹ் அதனா கொஞ்சோ முன்னாடியே எல்லாமே அவர்னஸ் லா சொல்லிடுவாங்க மெடிசனும் அதே மாரி தா எதோ பண் ணி ரெடி பண்ணி வச்சிருவாங்க ப்ரோ ஏன்னா நெ கொரோனா வேலேல பாத்தீங்கன்னா நெறையா டிப் த்தாயிருச்சு இந்த டைம் அந்த மாரி வந்தா விட மாட்டாங்க
இதுக்கு மேல அதான் சொன்னேல அந்த வைரஸ்ல திருப்பியும் புதுசா வர்றதுக்கு நம்ம எல்லாருமே வந்து இப்போ இதுக்கு மேல வந்து உடனே எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து ஏர் போன் இன்ஃபெக்ஷன் தான் எல்லாமே காத்து மூலிமா வர்ற மாரி தான் வரும் வந்தா இல்லனா ஏ ட்ரான்ஸ்பிளான்ட் அந்த ட்ரான்ஸ்பிளான்ட்டு ஆல்ரெடி நமளுக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரொக்கஷன் இருக்கு இதுக்கு மேல வரவுங்களுக்கு கொஞ்சோ நம்ம பிரச்சன இல்ல அந்தளவுக்கு ஓரளவுக்கு சேஃப்டியா தா இருப்போம். பெரிய முன்ன மாரி வந்து லட்ச கணக்குலலா கேஷ் அந்த டெத் அது
வராது-வராது ப்ரோ பாக்கலாம் ப்ரோ மறுபடியும் எதுவு வர்ர மாரி தெரியல சொல்லிட்ருந்தாங்க அது எப்
நானு கேள்வி பட்டே ஏகட்ட எடத்துல அங்கங்க சின்- சின்ன கேஸ் இது மாரி வருதுன்னு சடனா பெரிய அந்தளவுக்கு இம் இம்பாக்ட் இல்ல இப்போதிக்கி
ஆமாம் ப்ரோ அது கொரோனா மாரி மறுபடியும் வர்றக்கு வாய்ப்பு இல்லைனுதா நெனக்கிறே ஆஹ்-ஆஹ் ஓகே ப்ரோ இதுல இல்ல ப்ரோ இருங்க ப்ரோ நா மெசேஜ் பண்றன் ஆஹ் சரி ஓகே